வணக்
வணக்கம் நல்லா இருக்கேப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நானு என்ன பண்றீங்க
இப்பதா என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஒர்க்குக்கு ஸ் போய்ட்டு இருக்குப்பா
ஆ நானு இப்பதா ஆ சாப்டோம் நா வந்து இன்னைக்கு மீன் வச்சே மீன் கொழம்பு ஆ ரசோ மீன்வறுவல் செஞ்சே ஆ சாப்டே நீங்க எப்டி ன்ன சாப்டீங்களா
ஆ சாப்டோம்ப்பா இங்க வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல்
சூப்பர் எனக்கு பிடிக் க்கு சிக்கன் பிரியாணிலா நல்லா விரும்பி சாப்டுவே நானு
ஓ செரி செரிங்க எனக்கு மீன் தான் ஃபேவரேட் பட் அ வீ ட்ல வந்து யாரும் மீன் கறிலா சாப்ட மாட்டாங்க
ம்
அவங்க எல்லாரும் சிக்கன் தா விரும்பி சாப்பறதுனால எடையில ஒரு நாள் எப்வாது மீன் செஞ்சுப்போம்
சிக்கன் பிரியாணி எப்டி நீங்க சமப்பீங்களா இல்ல வேற யாறாச்சும் சமப்பாங்களா
இல்ல மேக்சிமம் நான் தா சமப்பேங்க பட் இன்னைக்கு வந்து என்னுடைய மகன் சமச்சு கொடுத்தாங்க
ஒ அப்டிங்களா நீங்க எந்த மாரி செய்வீங்க குக்கர்ல செய்யற மாரி செய்வீங்களா இல்ல அந்த தம் போட்டு செய்வாங்க இல்லைங்களா
இல்லைங்க குக்கர்ல தா செய்வோம்
சேரிங்க ஆ ரெச்பி சொல்றீங்களா எப்டி செய்வேங்கன்ட்டு
ஆ நிச்சயமா ஆ ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய வெங்காயம் நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வெச்சுக்குவோ ஒரு சின்னதா வந்து ட்டு ஒரு தக்காளி தக்காளி பெருசா தே வேண்டியதில்ல இருந்தாலு நமக்கு ருசிக்கு தேவ அப்டின்னா ஒரு சின்ன தக்காளி ஒரு மூன்று அல்லது நாலு பச்ச மொளகாய் காரத்துக்கேற்ப ஒரு ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்ட கிராம்பு ஆ சோம்பு கசகச இதெல்லா வந்துட்டு தனித்தனியா நம்ம வந்து எடுத்து வெச்சுக்கணு ஆ சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணு அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா வானலில எண்ண விட்டு நம்ம வந்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்றோ நமக்கு அந்த ஆ பட்ட கிராம்பு அத வந்துட்டு நம்ம போட்டு நல்லா வாசன வர வரைக்கு இது பண்ணிக்கணு ஒரு இரண்டு அல்லது மூன்று பச்ச மொளகாய் வந்து கீராம போடுவே நானு ஏன்னா அது வந்து ஃப்ளேவர் எறங் கும் பட்டு காரம் வந்து உங்களுக்கு அதிகமா எறங்காது சோ நம்ம பச்ச மொளகாய வந்து நல்லா வனக்கும் போது அது வந்து ஒரு ஒயிட் கலர்ல வந்துரு சோ அந்த ஃப்ளேவர எல்லா வந்து உள்ள எறங்கிரு அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய வெங்காயம் ஆ தக்காளி வந்து ஆப்ஷனல் தா வேணுனா நம்ம அந்த சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்லா போட்டுட்டு நம்ம க்கு இன்ன ரெண்டு பச்ச மொளகாய் வந்து கீரி போட்டுக்லா இப்ப போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கிக்கணு நல்லா பொன்னிறமா வணங்குனதுக்கு அப்பறோ அந்த ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அதுல போட்டுக்கணு போட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கும் போது நமக்கு வந்துட்டு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கு அதுக்கப்பற வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கற அந்த சிக்கன் துண்டுகள் வந்து நம்ம போட்றணு
செரிங்க
போட்டதுக்கு அப்பற அந்த சிக்கன் துண்டுகளுக்கு இது ஏற்ற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணு நா வந்துட்டு சாம்பார் தூள் போடுவே பிரியாணி மசாலா வந்து ஃப்ளேவர்க்கு மட்டு போடுவோ கொஞ்சமா அதுக்கப்பற கொஞ்சமா கரம் மசாலா
இந்த அது மாரி டேஸ்ட்டு குடுக்காதுங்ளா அந்த சாம்பார்க்கு ஏத்த மாரி சுவை குடுக்காதுங்ளா
இது நம்ம பிரியாணி கரம் மசாலா மட்டு போடும்போது ரொம்ப ஸ்பைசியஸ்ஸா இருக்கு நா சாம்பார் தூள் வந்து வீட்லேயே அரைக்கிறதுதா அது வந்து நம்ப நான்வெஜ்ஜுக்கு தகுந்த இன்கிரீடியன்ஸ் போட்டு தா நம்ம அந்த தூள் வந்து அரைப்பே நம்ம நார்மலா வக்கிற சாம்பார் தூள் வேற இந்த மிளகா
இது வேற ம் ம்
ஆ சோ அந்த நம்ம வீட்லேயே அரைக்கிற மிளகாத்தூள் தா ஆனாலு அது போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்மெல்லு க்காக தா கடையில வரக்கூடிய தூள் வந்து யூஸ் பண்ணுவே அத அளவா தா யூஸ் பண்ணுவே போட்டுட்டு நமக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அந்த காரத்தன்மை வந்து வயித்த எஃபெட் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு ஒரு அளவுக்கு வந்துட்டு தயிரு கொஞ்சமா தயிரு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோனா உங்களுக்கு சாப்பாடு வந்து சாஃப்ட்டா இருக்கு அதே சமயோ அந்த மசாலாஸ் வந்து அதிகமா பயன்படுத்தும் போது ஒவ்வொருத்தருக்கு வயிறு உபாதைகள் வருல்ல அத வந்து எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தயிரு அல்லது எலுமிச்சம்பழம் ரெண்டுல ஏதாது ஒன்னு யூஸ் பண்ணா போது
ம்
ஆ போட்டுட்டா அந்த சிக்கன் மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வேகவிட் ருவோ கொஞ்ச நேரோ இந்த பிளேவர்ஸ் எல்லா உள்ள எறங்குறது க்கு இது கூடவே வந்து நம்ம ஒரு கை புதினா தல போட்டுக்லா குடைமிளகாய் வந்து நமக்கு தேவப்படுது அப்டின்னா நம்ம வந்து குடை மிளகாய் வந்து எண்ணெய்ல அந்த வெங்காயோ வணக்கும் போதே நம்ம அந்த குடை மிளகாய் வந்து தேவப்படும் பட்சத்துல நம்ம போட்டுக்லா
ம் ம்
போட்டு இதெல்லா நல்லா மசாலாஸ் எல்லா எறங்கி உள்ள எறங்கின்னே நமக்கு ஒரு வாசனை வரு அந்த வாசனை வரும்போது நம்ம கழுவி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி ஊற வச்சிருக்குற அந்த அரிசிய வந்து த்து பிரியாணி அரிசி வந்து நம்ம போட்டுட்டு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்ற டம்ளர் கொஞ்சோ நமக் க்கு இதா வேணுனா ரெண்டு டம்ளர் யூஸ் பண்ணிக்லா இல்லன்னா ஒன்ற டம்ளர் போது ஊத்தி நாம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு விசில் பிரியாணி அரிசின்னா ரெண்டு விசில் விட்டா போது இல்ல நீங்க நார்மல் அ பாஸ்மதி ரைஸ் தா நீங்க நார்மல் அரிசின்னா நம்ம வீட்டு அரிசிலையு செய்யலா அது வந்து மூணு விசில் அ விட்டு நம்ம இறக்கிக்கணு ஆவி கம்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புற திறக்கணு திறக்கும் போது நம்ம கொஞ்ச கொத் துமல்லி தல தேவைப்பட்டால் ஒரு அர ஸ்பூன் நெய் ஊத்திக்லா ஆ ஓகே நம்ம கெளறி எறக்கிட்டோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிரு
நல்லா இருக்கு நீங்க சொல்ற ரெசிபி ஆ நானு ட்ரை பண்ணி பாக்குறே ஒரு நாள் என்னா நா இது மாரி செய்ய மாட்டே நா கொஞ்சோ டிஃப்ரெண்டா செய்வே நீங்க சொல்றது புதுவு புது விதமா இருக்கு அ நா எப்டின்னா
பித்தூர் சைடு வந்து இப்டிதா செய்வோ நாங்க
சேரிங்க இது ஒரு புதுவிதமாதா இருக்கு இது என்னன்னா ஆ இப்ப எல்லா ஊர்லயு ஒவ்வொரு மாறி செய்வாங்க ஆனா நம் நம்ம வந்து ட்டு பாத்தீங்கன்னா எப்படின்னா நார்மலா எண்ண ஊத்தி எண்ண நெய் ஊத்திட்டு பட் பட்ட கிராம்பு இந்த மாறி மசாலா போட்டு அதுக்கப்புறோ வெங்காயோ இருக்கு இல்லைங்களா வெங்காயோ நீல வாக்ல வ கட் பண்ணி வெச்சிருக்கறத வந்துட்டு அதுல சேத்துட்டு ஆ அதே மாரி பச்ச மொளகா ஒரு ரெண்டு பச்ச மொளகா முழுசாவே அப்டியே போட்டுட்டு ஆ கெளறுனா நல்ல பொன்னிறம் ஆகு பொன்னிறம் ஆகும்போது அதுக்கப் புறமேட்டு நம்மோ சிறிதளவு அந்த இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறோ அத நல்லா கொஞ்சோ வதக் ரெண்டு நிமிஷோ வதக்குனத்துக்கு அப் புறமேட்டு அ கொஞ்சோ உப்பு போட்டுக்கலா உப்பு போட்டு அதுக் கப்புறோ இது போட்டுக்கலா ஆ வெங் தக்காளி இருக்கு இல்லைங்களா அ தக்காளி எவ்ளோ தேவப்படுதோ அந்த அளவுக்கு தக்காளி சேத்துட்டு அதுக்கப்புறோ மசாலா மெளகாத்தூள் ஆ அப்புறோ கரம் மசாலா பிரியாணி ம சாலா இந்த மூணு மசாலா மட்டு போட்டுட்டு அ வேற எதுவுமே நம்ம சேக்க வேண்டியது கடையாது அதுக்கப்புறம் தயிரு இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லா சேத்து வதக்கிட்டு அ அது வந்துட்டு சிக்கன் போட்டுட்டு சிக்கன்னா சிக்கன் மட்டன்னா மட்டன் எது நம்ம வே இது பண்றமோ அது
இதே தானங்க நானு சொன்ன இதுல எந்த செஞ்சுமே இல்லயே
இல்ல இல்ல மெத்தர்ட்டு உங்களோடது கொஞ்சோ டிஃப்ரெண்டாருந்துச்சு அ என்னோட
இல்லயே இதேதா நானு சொன்னே இதுல எந்த சேஞ்சுமே ம் ப பண்ல நீங்க பண்லையே
அப்டிங்களா ம் ம் இல்ல நீங்க சிறிதளவு சாம்பார் தூள்ல்லா சேக்குறே அந்த மாரி
இல்ல சாம்பார் தூளுங்கறது அந்த மிளகாய் தூள் தாங்க நம்ம ஆ மோளகாய் தூள் வந்துட்டு நம்ம அசைவ உணவுக்கு தனியா நீங்க கடைகள்ல வாங்கி அதுக்குன்னு சிக்கன் மசாலா அந்த மாதிரி போடுவீங்க அந்த தூளுக்கு பதிலா நாங்க வீட்லயே சைவத்துக்கு தனியா அசைவத்துக்கு தனியா அர ச்சு வச்சிருப்போ ஆ அந்த தூள் வந்து நம்ம போடுவோ
அ நல்லாருன்ச்சு நீங்க சொல்றது அஆ நா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குணு எப்டி பண்றீங்கன்ட்டு
நிச்சயமா சாம்பார் தூள்னா கடையில வாங்குற சாம்பார் தூள் போட கூடாது அ நம்ம இதுக்குன்னு தனியா பட்ட கிராம்பு சோம்பு இதெல்லா போட்டு ட்டு நம்ம கரம் மசாலா மாதிரி நமக்கு சிக்கன் மசாலா தனியா அரைச்சு வைப்போல்ல அ அ அந்த தூள் ஏன்னா உங்களுக்கு கடையில வாங்கற பிரியாணி மசாலா மட்டும் போடும்போது அது ஒரு மாரி காரல் அடிக்கு வாசோ அடிக்கு அந்த தூள் வாசம் மட்டு அடிக்கு பட்டு நீங்க இந்த மாதிரியெல்லா அரைச்சு ஊத்தி நம்ம தனியா இது பண்ணி செய்றப் ப அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாருக்கு
அது உண்ம தா
ம்
ம் பிரியாணியெல்லா சாப்பிட்லா ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்பவுமே சுடு தண்ணி இந்த மாறி வச்சு வெக்கிறது நல்லதுன்னா நம்ம வீட்ல பெரியவங்க நம் இந்தமேரி இருந்தா நமக்கு கொஞ்சோ இதாருக்கு ம் ம் ம்
உங்ளுக்கு கொழந்தைங்க சிஸ்டர்
அ இருக்காங்க எனக்கு ஒரு பாப்பாருக்காங்க அ அது மாறி ம் ரொம்ப துரு துருன்ட்டு இருப்பாங்க கொழந்தைங்களே அப்டிதான
கண்டிப்பா கண்டிப்பா ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல வீட்ல சின்னப்
ஆமா இல்லல்ல ஸ்கூலுக்கு போற பாப்பாதா துரு துருன்ட்ருப்பாங்க நறைய சொல்றதே கேக் இருக்க மாட்டாங்க நம்மதா நறைய விஷ்யோ அவுங்ளுக் சொல்லி் குடுக்குற மரி இருக்கு அங்குட்டு ஓட்றது இங்குட்டு ஓட்றது பேசறத பாக்கணோ நம்மள விட தெளிவா பேசுவாங்க
இந்த காலத்து கொழந்தைங்கனாலே அப்டிதான தோழி
ஆமா நம்மல்லா கொஞ்சோ இது எது ஜாக்கர்தையா இருக்கனோ அந்த மாரி பேசுறாங்க ரொம்பதா
ம் ம் நிச்சயமா
ஆனா பரவால்ல போக போக புரிஞ்சுக்வாங்க ஏன்னா அவங்க வளர்ற மெச்சூட் வளர்ற டைம்னால கொஞ்சோ நெறைய விஷய தெரிஞ்சுக்கறதுக் க்காகவே பேசுவாங்க ம் ஏன்னா அவங்க இன்னோ நெறையவே தெரிஞ்சுக்கறது இல்லிங்ளா‌சோ அதனால செரி நானு ஒன்னும் இது பண்றதுல்ல செரி அவங்க வளர்ற பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க அப்டின்னு விட்டுறது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நைட்டு இனிமேல் தா சா டிஃபன் செய்யணுங்ளா இல்ல ரைஸே தானா
இல்ல இல்ல டிஃபன் தா நைட் எப்பமே டிஃபன் தா செய்றது ஏன்னா ரைஸ் செட் ஆகாது நைட் டு எதாச்சி சப்பாத்தி தோச ஆ அந்த மாறி சேமியா அந்த மாறில்லா செய்யறது டிஃப்ரெண்டா எதாச்சு ஆனா மோஸ்ட்லி தோச தா தோச தா விரும்புறாங்க வீட்ல எல்லாரு
ஓ செரி செரிங்க
ம் தோசைலயே முட்ட தோச அந்த மாறி ஆனியன் தோச இந்த மாறி ஓ‌ டிஃப்ரெண்ட்டா ஊத்திக்கிறது எப்பயாச்சோ ஒரு நாள் வந்துட்டு சப்பாத்தி இந்த மாறி ஒரு சப்பாத்தி குருமா இந்த மாறி விஷயங்கள் பண்றது நீங்க எப்டி எல்லா நாளும் துங்ளா இல்ல ரைஸே நீங்க சாப்ட்டுக்கு
இல்ல இல்லங்க ரைஸ் இல்ல டிஃபன் ஐட்டம்ஸ் தா
ம் ம்
நீங்க சொன்ன மாறிதா சப்பாத்தி சில சமயங்கள் வந்து பச்சப்ப பாசிப்பருப்பு தோச செய்வோ எங்க ஊர் சைட்ல ஆ ஒரு நாள் கோதும தோச அதாவ்து தோசயே வந்துட்டு அரிசி மாவு தோசையே டெய்லியும் சாப் ட மாட்டோ ஒரு நாள் ராகி தோச ஒரு நாள் வந்து பாத்தீங்ன்னா நம்ம அரைக்கிற அரிசி மாவுலயே வந்துட்டு பீட்ரூட் நீங்க அரச்சு சேத்துனீங்ன்னா அது வந்துட்டு பீட் ரூட் இட்லி அல்லது பீட்ரூட் தோச ஆயிரும் பாசி பருப்பு சிறு பருப்பு இருக் ங்க அதுல வந்துட்டு தோச செய்வோ நாங்க வீக்லி ஒன்ஸ
ம்ம்
அது வ அது வந்து உங்ளுக்கு ஆமா உங்ளுக்கு முட்ட தோச மாதிரி இருக்கு இன்ஸ்டன்டா அதாவ்து மாவு இல்ல நமக்கன்னைக்கு ஒரு நாள் இம்மீடியட்டா ஏதாவ்து செய்யனு அப்டின்னா ஒரு ஹாஃப்பனவர் நீங்க ஊறவெச்சு செஞ்சீங்கன்னா போது அதுக்கு வந்துட்டு புளிக்கனோ அப்டின்னுல்லா வெயிட் பண்ண வேண்டிதில்ல
ம்